இ என்னமே
ஹலோ சிஸ் என்ன பண் நீங்க என்ன பண்றீங்க
நாங்க துணி துவைச்சது எல்லா இப்பதா சிஸ்டர் எல்லா மடுச்சு வெச்சுட்டு சும்மா உக்காந்திருக்க
உக்காந்திருக்கனா செரி செரி ஓகே சாயால்லா குடுச்சுட்டீங்களா
சாயா இப்பதா ம் ஜஸ்ட்டு நவ்வுன்னு கூட சொல்லலா
அ சாயாக்கு என்ன கூட்டு
சாயா வெறு சாயா மட்டுந்தா இன்னக்கு பிஸ்கெட் இல்ல
அ பிஸ்கெட்டு உங்களுக்கு ரொம்ப புடிக்மோ என்ன பிஸ்கெட் புடிக்கு
நமக்கு குட்டே பிஸ்கெட்டு மேரி கோல்டு
ம் எப்படி நீங்க சாயால நீங்க வந்து இந்த டிப் பண்ணி சாப்புடுற
ஆமா ஆமா நீங்க நீங்க சாயலா குடிச்சிட்டீங்ளா
ஆ நாங்க சாயா குடிச்சாச்சி
நீங்க சைட் டிஷ் என்னதே
சைடிஷ் வந்து எங்க ஊருக் கொஞ்ச பலாரம்லா வந்து அம்மா கொடுத்து வுட்டாங்க அப்ப அதெல்லா இருந்துச்சி சி சிந்துச்சு பூவப்போ ஆ கொழல்ல அந்த மாரி எல்லாத்துலயுமே கொஞ்ச கொஞ்ச பசங்க எல்லாருமா சேந்து சாப்ட்டோ ம்
ஓ பசங்கல்லா எல்லாரு ஸ்கூல் விட்டு வந்துட்ட இன்னிக்கி சாட்ட
இல்லை சாட்டர்டேல இன்னக்கி அதனால லீவு ம்
அப்டிங்ளா சேர் சே
வேற என்ன சிஸ்டர் மதியானொ என்ன ஸ்பெஷல் இன்னைக்
இன்னக்கி மதியானோ அரிசி பருப்பு சாதந்தா சிஸ்டர்
ஓகே ஓகே அ அப்பறம் வேற என்ன இது சொல்லுங்க நீங்க உங்க ஸ்கூல் லைஃப பத்தி சொல்லுங்க நீங்க பே அப்டின் வெச்சது
ஸ்கூல் லைஃப்ல என்ன சும்மா இப்படீ சுத்திக்கிட் ஏ க்ளாஸ்ல அட்டண் பண்ணாமா அரட்ட அடிச்சு
அப்டி ஸ்கூல் லைஃப்ல ரொம்ப ஞா ஞாபகமா இருக்குற ஒரு விஷயத்த சொல்லுங்க எப்டி எந்தமாரி க்ளோஸ் ஃபிரெண்டு அல்லாட்டா டீச்சர் ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷய ஏதாச்சு இருக்கும்ல
என்னோட மிஸ்ஸ தா என்னால மறக்கவே முடியாது அவுங்க எனக்கு மட்டு ஸ்பெஷலா ட்ரெயினிங் ரொம்ப சூப்பராவே பண்ணுவாங்ளா
அப்டியா அது எப்டி உங்களுக்கு மட்டும் பண்ணுவாங்க
அது வந்து அது என்னோட மை பேவரட் சிஸ்டர் அ மிஸ் அ மிஸ்ஸு எப்டின்னா எங்களுக் பக்கத்து வீடு மிஸ்ஸு பக்கத்து வீடு
மிஸ்ஸு பக்கத்து வீடு ஓகே ஓகே அதனால ஒங்ளுக்கு வீட்டுக்கு வந்தப்புற டபுள் கோச்சிங் தந்தாங்களா ஆ சூப்பர் ஆனா அது மாரில்லா யாரு க்கூ அமையவே செய்யாது மிஸ்ஸு பக்கத்துல இருந்தாலே ஒரு மாரி பயமா இருக்கூல
ஆமா பயமாருக் ஆ அது வந்து நெய்பர் மாரியே ஆயிட்டாங்க
ம் என்ன சப்ஜெக்ட் அவுங்க எடுத்து
தாங்க தமிழு
தமிழ் ஓகே தமிழ் சூப்பரா இருக்கூ அவுங்க ச ரொம்ப தமிழ் படிச்சு வந்தவுங்க வந்து தமிழ வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப அழகாருக்கூ அந்த மாரி பாக்கப்போ எனக்கு ரொம்ப புடிக்கூ அது எல்லா தமிழ் டீச் டீச்சர்ஸ்ஸு சூப்பரா எடுப்பாங்கனு என்னால சொல்ல முடியா ஆனா செல பேரு வந்து அத ரொம்ப அழகா அந்த மொறையா எடுப் ப்பாங்க எனக்கு ரொம்ப புடிக்கூ அது எனக்கு வந்து அந்த மாரி சோசியல் சயின்ஸுக்கு வந்து ஒரு டீச்சர் அது சிஸ்டர்ஸ் தா நாவந்து கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சே அங்க ஃபுல்லாவே சிஸ்டர்ஸ் தா
ஆஹா
எல்லாமே அப்போ அவுங்க அந்த மாரி அவுங்க வந்து எனக்கு நெய்பர் அந்த மார்லா இல்ல நா ஸ்கூல்ல படேன் பட் அவுங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு தனி கேர் அவுங்க பேசுவாங்க நல்ல மாரி எனக்கு என்ன தே இதோ அந்த மாரி பேசுவாங்க
ஓ நம்மளோட தேவைக்கி தேவை என்ன கேட்டாலு அவுங்க சொல்லுவாங்க இல்லைங்களா
சொல்லுவாங்க பட் பர்சனலா ஒரு மாதிரி கர் கேர் பண்ணுவாங்க அவுங்க
ஓ அப்ப கிஃப்டுன்னு கூட சொல்லலா இல்லைங்ளா ம்
அவுங்க வந்து எனக்கு வந்து அவ நல்ல ஒரு நமக்கு ரொம்ப நம்ம டவுனா இருந்தாலும் சேரி அவுங்க வந்து நல்ல ஒரு பேசமா அவுங்க இப்ப பேசுறத கேக்காமலே ஒரு மாரி ரிலாக்ஸ்சாயிருவே ஆனா எப்பவுமே அவுங்களோட க்ளாஸ் எப்பவுமே எங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து பீரியடு தா வரும்
சேரி
அப்ப வந்து என்ன ஆகுன்னா சிக்ஸ்த் பீரியட் நமக்கு பிப்த் பீரியட் முடிஞ்சோடனே சாப்பாடு சாப்பாடு சாப் சாப்டுட்டு சிக்ஸ்த்து பீரியட் சோசியல் சயின்ஸ் அட்டன் பண்ணோன்னா எப்டி இருக்கும் நல்லா தூக்கோ வரும்
ஆமா
ஆமா அந்த டைம்ல போய் இவுங்க க்ளாஸ் வக்கெனு அ தூங்க முடியாது அவுங்க க்ளாஸ்ல தூங்கவும் முடியாது தூங்காம இருக்க முடியாது அந்த மாரி ஒரு நெலம ஆகு அ செரி அவுங்கள்ட்ட நம்ம வந்து தூ ரொம்ப கஷ்டோ ஆ ஆமா அது என்னன்னா நம்ம தூங்கிட்டோனா நமக்கு கெட்ட பேரு வேற ரொம்ப இதா இருக் ப்போ அவுங்க நம்மள்ட்ட அந்த மாரி இருக்கும்போ நம்ம அவுங்க க்ளாஸ்ல போயி தூங்கி நம்ம அது வேண்டாத வேல செய்யப்போ நல்லா இருக்காதுல்லங்
ம் நீங்க ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டீங்களா வீட்ல உள்ள
இல்ல ஒண்ணுமே முடிக்கெல இன்னக்கு ஃபுல்லாவே கொஞ்சோ கொஞ்சோ எல்லாமே அப்டி அப்டியே கெடக்குது எல்லாத்துலயு பாதி பாதியா வச்சு வச்சுட்டு அப்டியே இருக்குறன் ம் ம் கிச்சன் ஒர்க்குதா கொஞ்ச கொஞ்ச முடிச்சுருக்கே இனி நைட்டுக்கு அடுத்து திரும்ப பஸ்டுல இருந்தே ஆரம்பிக்கணு நைட்டு சாப் பாடு நைட்டு சாப்பாடுல்லா நீங்க முடிச்சுட் டீங்களா இல்ல இன்
நைட்டு சாப்பாடு இனிமேதா சிஸ்டர் இன்னைக்கி வந்து சிக் கென் க்ரேவி வச்சு சப் சப்பாத்தி செய்யலா இல்லன்னா பூரி செய்லா அப்புடிங்கிற மாரி சொல்லி இருக்காங்க
இல்ல காம் பினேஷன் பூரிய விட சப்பாத்தி தானே சூப்பரா இருக்கும் இல்லையா
சப்பாத்தி தா பூரிய விட சப்பாத்தி தா காம்பினேஷன் சூப்பரா இருக்கு சொல்றீங்களா ஆனா என்ன எங்களுக்கு
ஹலோ
புடிக்காது மோஸ்லி
அப்புடியா நீங்க எப்புடி சப்பாத்தி மாவு கடையில இருந்து வாங்குறதா இல்லாட்ட நீங்க வாங்கி பொடிக்கிறதா
இல்ல இல்ல நாங்க வந்து இது பண்ணுவோம்
ஓனா தாப் பொடிக்கிறது எல்லாம்
ஆமா ஆமா மாவும் கோதுமை மாவு வந்து ரேஷன் கடையில வாங்கி
மே
அது பொடிச்சு இது பண்ணுவ ஆ பொடி பண்ணுவாங்கல
அப்பா அந்த அங் அந்த கோதும்பு வந்து பூரிக்கி தா ரொம்ப நல்லா இருக்கு
ம் ஹும்
ம் கடையில இருந்து வாங்குறது அதுதா வந் ஆமா ஏ நா பெர்ஸ்னலா எனக்கு அந்த ஒரு பீலு அது வந்து பூரி பொறிக் கெம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆம் என் என்னோட ஹஸ்ப ட்டுனுக்கு வந்து மோஸ்டா வந்து அந்த சப்பாத்தி வந்து அதுல செய்யும் போத் புடிக்காது பூரி செஞ்சேன்னா புடிக்கு ஏன்னா அது கொஞ்சோ ரொம்ப ஹாடா இருக்குல்ல அதுல செய்யம்போ ஆ அப்ப வந்து அதுக்கு நா கூட மிக்சிங் எதாச்சு பாலு முட்ட அந்த மாரிலா ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அதுக் கு நம்ம வந்து கடைலெந்தே வாங்கிட்டு போயிற்லா
ஓ அந் மார் நாங்க பொறிக்கிறதெல்லா நார்மலாவே இருக்கும
ஆ என்ன பொடிக்கிறது எனக்கென்னவோ அந்த மாரி எனக்கு பொடிக்கிறது ஒழுங்கா வரலையா இல்லாட்டா நா வாங்குற கோதும செரியில்லையான் தெரியல.
ஓஹோ ஓகே ஓகே நீங்க பொடிக்கிறத்தா அப்ப சரியில்லன் நனை
அப்பிடிதா நெனைக்கிறன் ம் வேற என்ன
என்னால குட்டி செம சேட்ட பண்ணிட்ருக்குது.
ஓ அவ ஒரு வேல செய்ய வுட மாட்டாங்ளே இப்போ ம்
தண்ணில வெளையான்டுட்டு தண்ணி தொறந்து விட்டுட்டு.
அய்யோ
அந்த மாதிரி வெளையாண்டுட்ருக்கார் சாரு
ஃபுல் டைம் உங்களுக்கு பிள்ளைங்ள பாக்கற்கே ஒரு இதா இருக்கு கொஞ்சம்
ஆமா சிஸ்டர் பயங்கர டென்ஷனு அப்படி எப்டி சொல்றது என்ன வேணாலு சொல்லலா அப்படிங்கிற மாரி இருக்கு அவுங்கள பத்தி பேசுறதுக்கு நம்ம டாபிக் எடுத்தோனா நறைய வரு
நறைய வரு நீங்க வீட்ல செடியெல்லா வளத்துவீங்ளா
ஓ செடி வளத்துருவோ நெறைய செடி வெச்சிர்க்கோ
ம் என்ன செடியெல்லா பால்கனி மாரி உங்குளுக் வெளிய தோட்டம் மாரிலா இருக்குதா?
ஆ தோட்டத்தா வெச்சி இருக்கோ இது இந்த மாடித்தோட்டோ சொல்லுவாங்கல்ல அதெல்லா வெச்சிருக்கோ
தோட்டத்துல வெச்சிருக்கீங்ளா சேரி சேரி ஆ என்னெல்லா இருக்கு இப்போ ம்
ரோஸு செடி ரெட் ரோஸு அந்த பட் ரோஸு சொல்லுவாங்கல்ல பன்னீர் ரோஸு
பன்னீர் ரோஸ் ஆமா.
அது ஒயிட் கலர்ல நம்ம மல்லிப்பூ இருக்கும்ல அது.
ஆம்மா முல்லப்பூ எல்லாமே ஃப்ளவர்ஸ் தா வெச்சிருக்கீங்ளா?
ம் ஃப்ளவர்ஸ் அ ஐயம் பேஸிக்கலி ஃப்ளவர்
ஓஷியா வெல்லாவே அப்ப டெய்லி ஹஸ்பண் உங்குளுக் வந்து டெய்லி ஃப்ளவர் வாங்கிட்டு வர வேண்டிய அவ சியம் இருக்காது மேல போய் மாடி தோட்டத்துல கட் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. அ அதுக்கு வேண்டி. ஆ சேவ் பண்றீங்க ம்.
ஆமா.
ம்
அவருக்கானா பெருசா பூ வைக்கிறதுள்ள இன்ட்ரெஸ்டில்ல.
ஓ ஓகே ஓகே நீங்க பூ வெக்காமலே அழகாருப்பீங்க அதனால அந்த மாரி இருக்கும்.
நல்லா கோட்டிங் குடிக்கிறீங்க சிஸ் பயங்கரமா கோட்டிங் குடுக்குறீங்க.
அப்டி இல்ல சில பேருக்கு பூ வச்சாதா அழகாருக்கும் சில பேருக்கு அப்டி இல்ல பூ வெக் காமலே அழகா ருக்கும் அந்த கேட்டகிரில நீங்க ரெண்டாவது கேட்டகிரினு நெனக்கே பூ வெக்காமலே அழகா
ஆமா வான் ஆனா பூ வைக்கிற வச்சாத புடிக்கும் பூ வைக்கறது தா அழகாவும் ருக்கும்
ஆனா பூ ஆமா அது ஒரு தனி அழகு பூ வச்சா அது ஒரு அழகுதான் எனக்கு ஆக்சுவலா பூ பூ வெக்கிறதுக்கு ரொம்ப புடிக்கும் பட் எனக்கு ந்த பூ வெக்கும் போது ரொம்ப தல வலிதாவட்டும் எனக்கு கொஞ்சோ ஸ்மெல் வந்து ஒத்துக்காம போயிடுச்சுது இப்போ எனக்கு அதுமேல நா ரொம்ப எப்பவாச்சு ரொம்ப ஆசைபட்டா வாங்குவே எப்பவு வாங்க அப் எப்பவும் பாத்தா வாங்க மாட்டே
இல்ல பூ வச்சா பேன் வருல சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி
ஆ அந்த மாரி இல்ல இது ரொம்ப தல வலிக்கு எனக்கு ஸ்மெல் கொஞ்சோ இந்த ஸ்ப்ரே ஸ்மெல் எந்த ஸ்மெல்லாக இருந்தாலுமே வொஞ்சோ அந்த மாரி வரும் எனக்கு
ஆ
அதனால அது ரொம்ப அவாய்ட் பண்ண மாரி எப்ப வாச்சுதான் என்னமோ பெருநாள் டைமு அந்த மாரிலா மட்டுதான் நான் வந்து பூ வக்குவேன் ம் இல்ல ரேர் ரொம்ப ரேரா தா ம்
நைட்டு டின்னர் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க
நைட்டு ஒண்ணும் பிளான் பண்ணல இன்னக் கி இன்னு ஒண்ணு பிளான் பண்ணல நா நெனச்சிட்ருக்கேன் வெளிய ஏதாச்சும் சாப்ட்ரலாமா வாங்கி சாப். பண்லாமாண்ணு யோச்ட்ருக்கே ஏ வெளிய வெளிய எதாச்சும். ஓடெல்ல வாங்கி சாப்பிட்டுர்லாமான்னு யோசுட்டு இருக்றேன்.
ஓ அப்டி பிளான் பண்ணிருக்கீங்க. ஹஸ்பண்ட்க்கு செலவு வக்கிறதுக்கா?
ஆமா வாரத்துல ஒரு நாள் செலவு வெக்கிறது தப்பில்லையே.
ஆஹான்.
ம்.
ஆ
என்ன பண்ண செர் நீங்க வெளியே சாப் ம் அப்டில்லாம் கெடயாது அப் அப்டில்லா ஃபுல் சாடர்டேலாம் கெடயாது ஆ சாட்டர்டே இன்னைக்கு கறி வெக்காம இருக்கறனால மத்தியானம் ரசத்துலயே முடிஞ்சிடுச்சு செரி நைட்டு பாக்கலா இல்லாட்டா பசங்க எப்டி இதாக்குறாங்கன்னு பொறுத்துச்சு ப்ரெட்டு இல்லாட்டா
சேரி சிஸ்டர் எனக்கு கொஞ்சோ வே அர்க்கிருக்கு நா ஒங்களுக்
ஓகே ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்டர்